அ தோழி வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தொழி சொல்லுங்க
அ தொழி இப்போ உங்க உங்க கல்லூரியில வந்து பாத்தீங்க அப்டின்னாக்கா ஆ என்னென்ன வகுப்புகள் அதாது என்னென்ன விதமான படிப்பு சம்பந்தமா ஆ இருக்கு அப்டின்றது தெரிஞ்சுக்கலாதளே ஏன்னா என்னுடைய கொழந்தைய நா வந்து அங்க சேத்தா நல்லா இருக்கு அப்டின்ற மாரி இருக்கே சோ அத பத்தியே நா கொஞ்சு நீங்க கல்லூரி வாழ்க்கைய முடிச்சிருக்கீங்க சோ உங்க கல்லூரிய பத்தி ஒங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லையா சோ அதுனால தி கொஞ்சோ எனக்கு விளக்கங் கொடு
நா என்ன நெனைக்கிறேன்னா நீங்க கல்லூரி சேக்கண்னு நெனைக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயோ தா ஆனா இந்த கல்லூரி வேண்டாங்கிறமேரி நா நெனைக்கிறே கொஞ்சோ அதாது அப்டி கெடையாது கல்லூரி நல்லா இல்ல அப்டிலா இல்ல அதாது இப்ப நம் நம்ம வந்து இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இப்ப இந்த மாவட்டம் அப்டின்னா அவுங்கள வந்து கண்டிப்பா ஆ வெ ஆ வெளியூர்ல கொ கொண்டு போய் சேத்து படிக்க வைக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதுல முதல் கார்ணோ மந்துட்டு நம்ம இப்ப இந்த ஊர்லே இருக்கிறதுனால நமக்கு எந்த விஷ்யமு தெரிஞ்சிக்க முடியாது நம்ம வெள்ல போகும்போது தா நெறையன் ஆ புது விஷ்யலா கரு கத்துப்போ அங்க எப்டி இருக்காங்கங்கிறதுல ஆரம்மிச்சு அங்க வேற மாதிரி ப்பாங்க நெறையா அறிவு நெறையா வளரு அதே மாதிரி அம் இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே இருந்தம்னா நமக்கு ஒரு வெள்ல போணுனால் வே ஒரு பய வரு இல்லையா ஐயோ இவ்ளோ தூர எப்டி போறது ஒரு திருவாரூர் போணுனா இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்திலே வந்து ஒரு ஒரு ஊர் இருக்குனா வச்சுக்கோங்க அங்க நா போறத்துக்குள்ள நா பயப்புடுவ இவங்கிது எப்புட்றா போறது அப்டின்னு இப்போ வந்து என் என்னோட தங்கச்சி இருக்காங்க அவ்ங்க எப்டினா அவ்ங்க வெள்ல படிக்கிறாங்க இப்ப அவ்ங்க வந்து து எங்க இருந்தாலு தனியா போயிட்டு வந்துருவாங்க இல்லையா அந்த மாதிரி எட்டி போய் படிக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது ஆனா எங்க கல்லூரில வந்துட்டு ஆ பி ஏ ஆங்கிலம் தமிழ் அப்பறம் ஹம் அப்பற பி பி ஏ ன்னு ஒரு இது இருக்கு படிப்பு இருக்கு அப்பற வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதா இருக்குன் நென அப்பறம் ஆம் பி ஏ வரலாறு ன்னு ஒரு படிப்பு இருக்கு இதுல இதுலே வந்துட்டு ஏ பி அந்த மாரி தனித்தனி பிரிவுகள் இருக்கு அப்பற மத்தபடி இந்த சொல்லித்தரத்துலா நல்லாதா சொல்லி தருவாங்க அதெல்லா ஒன்னு பிரச்சன கெடையாது அப்பற வந்துட்டு ஆனா எங்க க கல்லூரில வந்துட்டு இந்த விளையாட்டுகள் அந்த மாதிரிலா பெருசா எதுவு இல்ல அப்பறோ இந்த மத்தபடி இந்த போட்டிகளுக்குலா முக்கியத்துவ குடுப்பாங்க அதல அன் அது ஒரு போட்டினா கூட மே அம் ஒரு ஆசிரியர் வந்து வெள்ல அழைச்சிட்டு போய் மெனக்கட்டு ம் நம்பள கொண்டு போய் சேப்பாங்க அதனால அதெல்லா பெரு அதெல்லா நல்லா இருக்கு மத்தபடி நீங்க கொண்டு போய் வெள்ல போய் சேக்குறது தா கொஞ்ச சிறந்ததா இருக்குனு நா நெனக்கிறே
ம் அ ற நீங்க சொல்றது செரி தா தோழி அதாவது நம்ம படிப் பள்ளி படிப்பு வந்து இப்போ பக்கத்துலருந்து படிக்கிறதுக்கு தூரத்துலருந்து படிக்கிறதுக்கு அ ஒரு நெறைய வேறுபாடுகள் இருக் க்கு தானா இல்லனு சொல்லல ஆனா வந்து எல்லா விஷ்யத்துக்கு நம்ம வந்து தூரமா போகணு அப்டின் நெனக்கிறது வந்து முட்டாள்த்தனம் அப்டின்தா சொல்லுவே ஏனா ஆ சில தூரங்கள் போனோ அப்டின்னாக்கா நமக்கு நல்ல விஷ்யமும் இருக்கு கெட்ட விஷ்யங்களும் இருக்கு இப்போ வந்து சே இப்போ நம்ம உறவினர்கள விட்டோ குடும்பத்த விட்டு நம்ம க்கமா செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரு செரிங்ளா
ம்
அது மட்டு இல்லாம ம் ஒரு ஓ ஓ அது ஓ அது வந்து ஒரு நல்ல விஷ்யமு அதாவ்து கல்லூரி அ படிப்பை பொறுத்தளவு அப்டின் பாத் திங்னா நீங்க சொல்ற மாரி கூட அது நல்ல விஷ்யம் அப்டின் எடுத்துக்கலா ஏனா எஜுகேஷன் வந்து இப்ப நம்ம பக்கத்துல தா இப்ப வந்து அதிகமா வந்துட்டு ஒன்னு அந்த இது நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுல ஒன்னு இல்ல ஆ கொஞ்ச லோவா தா இருக்கு அப்டின்ற மாதிரி சொல்றாங்க
ம்
ஆனா என்னுடைய கொழந்தைகளலா இங்க பக்கத்துல சேத்தா நல்லாருக்குமா அல்லது தூரமா சேத்தா நல்லாருக்குமா அப்டின்ற மாரி ஒரு பெரிய ஒரு கொழப்பத்துல நா இருக்கே இப்ப வரைக்கு இன்னு எனக்கு அதுக்கான இன்னு ஒன்னு சரியா கெடைக்கல தோழி
அப்பற தோழி நீங்க அப்பற வந்துட்டு ம்
அப்டின்னா நீங்க எத சொல்வீங்க தோழி
தோழி புரில எனக்கதுங்க
உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்ய விஷயங்கள் அதாவது மகிழ்ச்சிகரமாக்குடைய விஷயங்கள் அப்டின் சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்றியா அது மாதிரி உள்ள அத மாரி இருந்துகணு நமது பிள்ளையை
ஆ அது வந்துட்டு நா ம் அதாவது ஆ கல்லூரில போய்ட்டு ஒ ஒரு சாரு ஒன்னுருக்காங்க அதாவது எப்ப அ ஆசிரியர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப எல்லார்கிட்டயு அந்த ஒரு கடுமையா இருப்பாங்க யார்ட்டயு போய்ட்டு அந்த ஒரு ந நொம்ப அதிகமா நம்மள வந்து பணிஷ் பண்ணுவாங்க நெறய கொஞ்சோ அந்த மாதிரி உள்ள ஒரு ஆசிரியர் தா வந்துட்டு அவுங்கதா வந்துட்டு ஒவ்வொரு இந்த பேச்சு போட்டிக்கி அப்றோ அந்த கட்டுரை நெறய வந்து இந்மாதிரி போட்டிகளுகெல்லா அவுங்கதா வந்து அழச்சி ட்ரு போவாங்க ரொம்ப அழச்சிட்டு அது மாரி அழச்சிட்டு போவாங்க அம் இது மாரி நானு ஒரு வாட்டி போயிருந்த அவுங்க கூட அப்போ வந்துட்டு ம் இப்போ வந்து அடுத்து அவுங்க வந்து கேக்குறாங்க அடுத்து பேசணு அம் எனக்கு வந்துட்டு உ எனக்கு எப்டின்னாச்சு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாயிட்ட அப்டியே ஒரு மாரி ரொம்ப பதட்டமாயிட்டே நா என்னால அங்க போய் பேசவே முடியாது அதே நேரத்துல பேச சாம இருக்கயே முடியாது அந்த மாரி இருக்க அப்போ வந்துட்டு அந் கா அவுங்க நா வந்து சார்ட்டப்போய் சொல்லலான்ருந்த எனக்கு பதட்டமாருக்கு சார் அந்த மாரிலா எதுமே சொல்லவே இல்ல சாரே வந்து சொன்னாங்க அம் பரவா போய் பேசு ஆ ப்ரைஸ்லா வாங்க வேணா நீ சும்மா பேசிட்டு வா வந்துட்டோல்ல பேசிட்டு மட்டு வா அப்டின் சொல்ட்டாங்க அது ஒரு மாரி அவுங்க சொ அவுங்க சொல்ல போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாருந்துச்சு நம் பார் நம்ப சார் வந்து சொல்ட்டாங்கப்பா நம்மள்ட்ட பேசிட்டாங்க அந்த மார்ருந்துச்சி சேர்ன்னு நானு போய்ட்டு பேசிட்டு வந்துட்ட அது எப்டி பேசனுன் எனக்கு தெரியல ஏன்னா அந்த இடத்துல அம் குடுப்பாங்க அந்த அந்த தலைப்ப வச்சு நா போய் பேசணு அந்த மாதிரி சேரி நானு பேச ச்சிட்டு வந்துட்ட முடிஞ்சிருச்சு அதுக்கப்பற வந்துட்டு அப்பற கடைசியா வந்துட்டு திரும்ப வந்துட்டு அது அந்த போய் அ இந்த இந்த ப்ரோக்ராம் இந்த நிகழ்ச்சிய பத்தி ஒரு அந்த நிகழ்ச்சி எப்டி இருந்துச்சுன் ஒரு இது குடுக்க சொல்லுவாங்களே ஃபீட்பேக் அந்த மாரி இப்ப குடுக்க சொன்னாங்களா சேரின் சொல்ட்டு எனக்கு வந்துட்டு அப்பயு எனக்கு எனக்கு போகறதுக்கு வந்துட்டு ஒரு இது இல்ல செரி ஏன் போய் சொல்லணுமா அந்த மாரி ஒரு ஒரு பதட்டமா இருந்துச்சு நா போகவே இல்ல அப்பயு சார் வந்து வந்து வந்துஸ் வந்துட்டு நீ போய் பேசு அப்டின் சொன்னாங்க சே நா போய் பேசிட்டு வந்துட்ட அதுக்கப்பற எனக்கு வந்து அ நல்லா பேசிருக்காம் சொல்ட்டு எனக்கு இது குடுத்துருந்தாங்க அம் அந்த இது குடுப்பாங்கல்லையா சான்றிதல்லா நெறய குடுப்பாங்களா அதெல்லா குடுத்துருந்தாங்க சேர்ன்னு வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்பறோ வந்துட்டு அப்பறோ ஆ அங்க வந்துட்டு காலேஜ்கல்லா வந்துட்டு எல்லா முடிஞ்சிருச்சு அப்றோ மறுநாள் வந்துட்டு சார் வந்துட்டு அந் அந்த அவுங்க கிளாஸ்ல அந்த ஆசிரியர் வந்துட்டு என்ன பண்ட்ருந்தாங்க வகுப்பு எடுத்துட்ருந்தாங்க அது எப்போனா அது சாயந்த்ர டயத்துல எடுத்துட்ருந்தாங்கலா செரி நா அந்த வழியா போகும்போது டக்குனு சார் கூப்ட்டாங்க என்ன ஆ கூப்ட்டு இங்க வந்து ஆ ஒர் பெண்கள பத்தி ஒரு கொஞ்ச நேரோ பேசிட்டு போ அப்டின்னோனே என்ன கூப்டோனே அதாவ்து அந்த சார் வந்து ரொம்ப ஒரு அ அந்த சாரு வந்து எனக்கு புடிக்கு ஏனா அவுங்க ரொம்ப ஆ எல்லாத்தையு ரொம்ப கண்டிப்பாரு ப்பாங்க அதனால சேர் அவுங்க அவுங்க சொல்ட்டாங்கன் சொல்லிட்டு நா போய் டக்குன்னு பேசிட்டே போய்ட்டு கடகடன்னு பேசிட்டே எல்லாரு செம்ம ஆ நல்லா கைத்த நாங்க சார் வந்து ஒரு மாரி புகழ்ந்தள்ட்டாங்க நா சொன்னேல்லயா சக்தி வந்து பேசுன் சொன்னே பேசிட்டு பாத்தீங்ளா நான் நான் சக்தி நம்மட வந்து பேசி அப்பஇப்டி சொன்னோனே ரொம்ப ஒரு மாரி செரி ஓகே நம்மள ஒருத்தோங்க நம்பியிருக்காங்க நம்ப வந்துட்டு அவுங்க சொன்னத வந்து நம்ப ஆ அவுங்க நம்பிக்கய நம்ம வீணாக்ல நம்ப போய் பேசிட்டோ அந்த மாரியே எனக்கு கொஞ்சொ ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு சொல்ட்டு வந்துட்டே மற்நாள் வந்துட்டு அதே சார் வந்துட்டு அதே க்ளாஸ்ல வந்துட்டு ஆ அப்றோ‌ இங்க்கு பென் வாங்கி எல்லாருக்கு முன்னாடி குடுத்தாங்க ம் அது வந்துட்டு எனக்கு அது எப்டின்னா எ வாழ்க்கைல வந்து நா எவ்ளோ ஆ பரிசுகள் வாங்ன்னா நா வந்து அத மட்டு நா மறக்க மாட்டே ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஆ ஒரு மனசு நிறைவான ஒரு பரிசுனு நெனைக்கிற தோழி
ஆ செரிங்க தோழி ஆமா இப்ப பார்க்கம்பொழுது ஆ நீங்க சொல்ற மாரி ஆமா நீங்க அந்த ஒரு அந்த ஒரு இதுலயே நீங்க போயிருந்தீங்க அப்டின்னாக்கா ஆ நிச்சயமா வந்துட்டு வா ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஒரு பாதய நோக்கி நீங்க சென்றுக்லா அப்டின் நா நெனை க்றே தோழி ஏனா நீங்க தா வந்துட்டு ஆ இப்ப யோ நமக்குள்ள நமக்குகுள்ள ஒரு தெறமங்கறது நமக்கு எப்பயாவ்து தா அது வெளிப்படுத்து செரி
ம்
செரிங்ளா இப்ப எல்லா நேரங்களையு நமக்குள்ள தெறமை வந்து நமக்கு வந்து வெளி வர வாய்ப்பு மிக குறைவு ஆ அப்டி இருக்கும்பொழுது ஆ அந்த வ அந்த ஒரு வாய்ப்ப நீங்க வந்து நம் முற்றிலு நீங்க அத தவற விட் ட்டுட்டீங்க அப்டின்றதுதா வந்து என்னுடய ஒரு பெரிய ஒரு வருத்தமான செயல் தோழி ஏன்னா நீங்க அந்த லைன்லயே போய்ருந்தீங்க அப்டின்னா நிச்சயமா ஒரு நல்ல ஒரு முறைக்கு நீங்க வந்துருக்கறதுக்கான வாய்ப்பிருக்கு அந்த வழிய விட்டுட்டேனா நீங்க வேற வழில மாறிட்டீங்க என்ன காரோ சார
வந்து இல்ல இல்ல நா அந்த வழிய விட்டு நா மாறலா இல்ல அதாவ்து நீங்க எப்டி சொல்றீங்கன்னா திரும் நா அந்த ஆ அந்த அந்த இதெல்லா வேண்டா அப்டி வந்துட்ட மாரி நீங்க சொல்றீங்க கண்டிப்பா அப்டில்லா இல்ல அதாவ்து இப்போ நா கொஞ்சொ இந்த எப்டி சொல்றதுனா ஒரு கொஞ்சோ ஒரு மனசு கொஞ்சோ ஒரு மாரி ஒரு கஷ்டமா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்கள ஒரு என்ன செய்றதுனே தெரியில ரொம்ப ஒரு சரி விடு சரியாயிடுனு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு கூட யாரு இல்லங்கற மாரி ஒரு நெலமாயாருந்து சி எனக்கு உண்மையிலியே என்னால வந்துட்டு எதுலயுமே போய் ஒரு முழு ஈடுபாடோட எது செய்ய முடியில அதாவது இப்ப வீ வீட்டுக்கு வரணுங்கிற ஒரு இப்ப வீ வீட்டுக்கு வரனுங்கற ஒரு வீட்டுக்கே போணுங்கிற ஒரு எண்ண கூட இல்லாத மாதிரி இருந்த பொழுதனிக்கு நா விடுதில தா படிச்சே எனக்கு விடுதிலந்து ஒரு நாள் கூட நா வீட்டுக்கு போக மாட்ட எனக்கு ஓக் எனக்கு வந்துட்டு செரி வீட்டு ஞாபகோ வருதுன்னா கூட நா நா வந்து அம் அழைப் இப்ப எடுத்துதா நா பேசுவே தொலைபேசில நா பேசி பேசுவனே தவிர நா வீட்டுக்கு வரமாட்ட அவுங்களு சொல்லுவாங்க வீட்டுக்கு வா அப்டி இப்டி சொல்லுவாங்க தாத்தா பாட்டிலா ஆனா நா வீட்டுக்கு போ மாட்டே தாதாக்கு ஒடம்பு செல்னா கூட நா ஹாஸ்டல் அ நா விடுதில இருந்து நா யோசிப்பே அவுங்களுக்கு ஒடம்பு செரியில்ல அப்டின்னு ஆனா நா போமாட்டே ஏனா காரணோ வந்துட்டு எனக்கு வந்து எனக்கு வீட்டுக்கு போனாலே ஒரு பயோ இருந்துச்சி வீட்டுக்கு போனா போயி ஒரு அதோட இன்னொரு என்னன்னா வச்சுங்க அந்த ஒரு உன்னால தான இவ்ளோ பிரச்சன அந்த மாரி யாராது சொல்லிடுவாங்களோ அப்டின் சொல்லிட்டு நா அத கண்டிப்ப நா வீட்டுக்கு போற தவிர்த்துட்ட முழுசா இப்ப எனக்கு வந்துட்டு இப்ப கல்லூ இப்ப கல்லூரி முடிஞ்சிருச் சி விடுதியு இப்ப விடுமுறை விட்டுட்டாங்கங்கற காரணத்தால நா வீட்டுக்கு வந்துட்டே மா படி அதனால தா என்னால வந்துட்டு ஒரு
எதாச்சு ஒரு தலைப்பு குடுத்தா நீங்க பேசுறதுக்கு வந்து சுலபமா பேச முடியு அப்டின் நீங்க நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா
ஆமா கண்டிப்பா தோழி
அ பேச முடியு
ஆமா ஆமா கண்டிப்பா ஏனா அதாவது ஒண்ணுல்ல நம்ப அத அந்த தலைப்ப பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கிட்டா மட்டு போது நம்ப போய் எங்கம்னாலு பேசிர்லா தைரியமா
செரிங்க தோழி மீண்டு அடுத்த நன்றி தோழி
ஆ நன்றி